கம் தோழி நலமா இருக்கீங்களா
சொல்லுங்க தோழி
ம் இப்ப நம்ம எத பத்தி பேசலாம்னு பாத்தீங்கனா இணையதளங்கள பத்தி பேசலாமா தோழி அதுல உள்ள நன்மைகள் தீமைகள்
ஆ சொல்லுங்கே தோழி சொல்லுங்க தோழி
சரிங்க தோழி ம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ந நம்மல்லா சின்ன பிள்ளையா இருக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கைல இப்ப ஏ ஏ கைலலா போன் இருக்கு அப்டீன்னாலே என்னோட திருமணத்துக்கு அப்புறந்தா இப்ப வந்து எனக்குன்னு தனி ஃபோன் தனி கைபேசி அப்படிங்கறத ஒண்ணு இருக்கு இந்த காலத்துல பாத் பாத்தீங்கன்னாகா ம் நறிய சின்ன பிள்ளைங்க பள்ளி படிக்கிற புள்ளைங்க கல்லூரி படிக்கிற பா பிள்ளைங்க எல்லார கைலயுமே வந்து கைபேசிங்குறது ஒரு சர்வசாதாரணமாயிடுச்சு ஒரு வீட்லயே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வீட்ல நாலு பேரு இருக்காங்கன்னா நாலு பேரு கைலுமே நாலு கைபேசி அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கு இல்லையா அப்டி இருக்கிறப்ப நறையா பள்ளி படிக்கிற பிள்ளைங்களோ சரி கல்லூரி படிக்கிற மாணவிகளும் சரி இப்போது கைபேசி அப்படிங்கறதுனால நறைய வந்து கெட்டு போறாங்க அப்படிங்கறத சொல்லலா அவங்களோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குற ஆகுற அளவுக்கு வந்து ஒரு இணையதள இணையதளத்துல வந்து நிறைய நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க தவறான உம் தவறான நபர்களோட பேசி அவுங்களோட வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறி ஆகுற அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அது பத்தி நீங்க என்ன தோழி நெனைக்கிறீங்க
ற மாதிரி பண்ணங்க அப்படின்னா இப்ப முன்னா மாதிரி உள்ள காலகட்டங்லா இப்ப இல்ல அத அதாவது எங்க அம்மாக்காலம் எங்க அப்பாக்கெல்லா நீங்க வ வது பாத்தீங்க அப்டீன்னா அந்த காலத்துலல்லா தொலைபேசி அப்டீன்றதே கெடையாது அதாவது அஞ்சல் முறை அதாவது ஒரு கடிதத் சல் மூலியமா தா ஒருத்தருக்கு ஒரு செய்திய சொல்லணோ ஈனாக்கா அந்த அந்த முறையில தான் சொன்னாங்க ஒ அந்த காலத்துல அப்டின் பாத்தீங்கன்னா இப்ப நடக்குற மாரி நிறைய வந்து சிறு குழந்தைகள் வந்து வே ஆஹ் ஊடகங்கள பதிவீனா பாறதா இருக்கட்டும் இல்லது வந்து குழந்தைகளுக்கு ஆஹ் ஆஹ் நிறைய குழந்தைகளு இப்ப கற்பழிக்கிறாங்க கொலை கொள்ளை அப்டின்ற போற விஷயங்கல்லா இப்பொழுதுதான் இந்த மாரி விஷயங்கள் நெறைய நடக்குது ப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந் விஷயங்கள் பெரிய அளவு ஒன்னும் பெரிய எ எனக்கு தெரிஞ்சு நாங்க எந்த அந்த மாரி எதுவும் எங்க அம்மாவோ இல்ல எங்க அப்பாவோ அந்த மாரி சொல்லி எதுவும் நா கேள்விப்பட்டது கெடையாது குழந்தைகளுக்கு அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் நடந்தது இல்ல ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்க அப்டின்னா இப்ப பொறக்கற குழந்தையுமே நம்ம பத் த்ரமா பாத்துக்க முடியுமா அப்படின்றத பாத்தீங்கனா நிச்சயமா வந்து ஒரு கேள்விக்குறியாதா இருக்கு அதற்கு காரணம் முக்கிய முகியம் வந்து இணை தலங்கள் இந்த ஊடகங்கள் மற்றும் தொலைபேசி அப்டின் கூட நம்ம சொல்லலா ஏனா தொலைபேசியில வந்துட்டு னை வா ஒரு ஒரு வீட்ல நாலு பேர் அஞ்சு பேருக்காங்கனா அஞ்சு பேரு கையிலயுமே தொலைபேசி கண்டிப்பா இருக்கு இப்பொ ஒரு எடத்துல சாப்புட்றாங்க ம்ப வீட்ல நம்ம சமைச்சி சாப்புட்றோ அப்டின்னா ஆளுக்கு ஒரு போன வச்சுக்கிட்டு அந்த ஊடகங்கள பாத்துக்கிட்டு தா சாப்புட்றாங்க தவிர நம்ம தட்ல என்னருக்கு என் என்ன சமைச்சிருக்காங்க இன்னைக்கு யார்யா நம வகைல உட்காந்து சாப்பறாங்க அப்டின்ற கூட தெரியாத அளவு உட்காந்து சாப்பிடுறாங்க அது மாரி ஆயிடுச்சு இப்ப உள்ள காலகட்டங்கள் ஆஹ் இந்த மாரி ஒரு சூழ்நிலைங்கது வந்துட்டு நிச்சயமா வந்து வ் ஒரு நல்ல செயல்பாடு அப்டின் சொல்ல முடியாது ஏனா மக்களுக்கு வந்து பெரிய ஒரு அ வஸ்தய குடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாத்த இருக்கு அதனால மா முன்ன மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை திரும்பயு மீண்டும் அஞ்சல் முறையாருக்கட்டு அல்லது ஆம் இப்போ இத்த த அதாது தா கைபேசி அ பில்லாம வீட்டுக்கு வீடு ஒரு தா தொலை பேசியிருக்கும் சோ அந்த மாதிரி இருந்தது அப்டின்னா கூட இந்த அளவு க்கு பாதிப்புகள் வருமா அப்டின்னாக்க நிச்சயமா கிடையாது ஏனா இப்ப உள்ள கைபேசியில வந்துட்டு நம்ம வந்து எ ஆ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டு பேஸ்புக்கு யூடியூப்பூ அப்டி சொல்ட்டு நெறைய வகையான வந்து எ ஒரு ஆப்பெல்லா ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க அவங்கள்ட்ட தெ தெரியாம பேசிக்கிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இது போல தேவையில்லாத பண்றாங்க இதனாலதா நெறைய குற்றங்கள் நடக்குது இப்ப குற்றங்கள் நடக்குது அப்படின்னா வந்து அங்கங்கே காவலர்கள் இருந்து நம்ம கண்கணிக்கணும் அப்படின்றதையும் முடியாத ஒரு விஷயொ அ வீட்ல உள்ள பெற்றோர்கள் வந்து பார்த்து எதோ சரி பண்ணு அப்படிங்கறது ப முடியாத விஷயொ பெ ற்றோர்கள் மேல தான் இத பத்தி நானு அதையே குறைகள் சொல்லுவே ஏன்னா பெற்றோர்கள் வந்து சின்ன பிள்ளையிலயே அவங்க போன் வாங்கி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய தவறான செயல் ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னாக்கா கொழந்தைகள் என்ன செய்யறாங்க இப்ப ஃபோன் யூஸ் பண்றாங்களா ஒகே அந்த ஃபோன வாங்கிட்டு அவங்க என்னத்துக்கு விஷயத்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்டின்றத அவுங்க பாத்து தே யு அப்போதா அவங்க வந்து இந்தப் கொழந்தைகளுக்கு என்ன பாத்த அந்த இது ஏற்பண்றது அப்டின்றது அவங்களுக்கு தெரியு அத விட்டுட்டு நம்ம கொழந்த ஃபோன் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயமு கெடயாது அப்டின்னு நெனைச்சிட்டு விட்றதுனால இப்ப கொழந்தைகளுக்கு தா தேவயில்லா த பிரச்சனைகள் பிரச்சனைகள சமாளிக்கக் கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கறாங்க அம் அப்டின்னு நா நெனைக்குறே
உம் கண்டிப்பா தோழி இந்த மாரி இப்ப வந்து அப் ஊடகங்கள சொல்லும் போது இது மாரி தீமைகள் சொன்னாலுமே அதுல வந்து இருக்குற நன்மைகள் வந்து ஒ உண்மையாவே சொல்ல போனா அதிகொ தா அத பாக்கறவங்கதா வந்து சரியா பாக்கல அப்டின்னு நா சொல்லுவே இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம ஒரு வீட் லே இருக்குறோ திருமணமாகி வீட்ல இருக்குறோ நமக்குன்னு கையில எதுவு தொழில் இல்ல அப்டிங்கும் போது ச ஒரு சின்ன தொழில கத்துக்கணு அப்டின்னா டக்குனு நம்ம வந்து அந்த ஊடகங்கள்ல போய் கத்துக்கலா இல்லயா நெறய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து ச சொல்ல போனோம்னா வீட்டுல இருந்துகிட்டே கணிணில இயக்குறது எப்டி அப்டிங்கற வரைக்கு வந்து இந்த ஊடகங்கள்ல போய் நம்ம பாத்துக்கலா தெரிஞ்சுக்கலா அது மாரி நன்மைகள் வந்து அதுல வந்து நெறையவே இருக்கு இல்லையா ஒரு சிறு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோ அப்டின்னாக்கா எப்படி முதலீடு பண்றது எத வச்சு வந்து நம்ம வந்து அந்த தொழில ஆரம்பிக்கிறது அப்டிங்கறதுல இருந்து நம்ம எப்டி அந்த தொழில வச்சு மே மேன்மேலு முன்னேறது அப்டிங்கிற வரைக்கு நம்ம ஊடகங்கள பாத்தே தெரிஞ்சுக்கலா இப்ப சில பேர் வைப்பாங்க இப்ப ஒரு வந்து விவசாயொ அப்டிங்கறது தெரியல ஒரு வீட்ல ஒரு சின்ன செடி வளக்கறது கூட தெரில அப்டின்னா கூட அத கூட வந்து எந்த முறையில வளர்க்கணு எந்த மாதிரியான உரங்கள் போடணு எப்டி அத பராமரிக்கிறது அப்டிங்கறத வந்து கத்துக்க கத்துக்கலானா அப்டின்னாக்கா அந்த மாதிரி ஊடகங்கள்ல போய் கத்துக்கலா இல்லையா அதுல வந்து சொல்லப்போனா நெறய நன்மைகள் இ இருக்கின்றது அத வந்து சரியான முறையில வந்து நம்ம பயன்படுத்தல அப்டிங்கறதுதா உண்ம இல்லையா தோழி
ஆமா கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா எல்லா விஷயமு வந்து நன்மை அப்டின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது ஆஹ் அப்ப என்ன சொல்றே அப்டீனாக்கா உஹ் ஊடகங்கள வந்துட்டு பாக்குறோ சோ அதுல உள்ள நன்மைகள் எடுக்கறோ அப்டின்னா ஊடகங்கள்ல போக போகூடிய அனைத்தையுமே உண்மையான தகவல் அப்டின்றத சொல்ல முடியாது ஆஹ் இப்ப நீங்க சொல்ற மாரி பாத் தீங்கன்னா ஒரு ஒரு தொழில தொடங்கறோ அது எப்டி பண்ணனு என்ன முறை அப்டின்னு அவங்க சொல்லிருவாங்க ஆனா அனுபவம் அப்டிங்கறத நமக்கு வேணு இல்லவா இப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்க இப்ப ஒரு ஒரு ஒரு தொழில பண்ணிருக்கே இல்ல ஒரு செயல பண்ணிருக்கே அதோட அனுபவத்த நம்ம கூட இருக்கறவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறத விட ஊடகங்கள் மூலியமா தெரிஞ்சுக்குறது அப்டிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு செயல் அப்டின்னு நா சொல்லுவே ஏன்னா ஊடகங்கள் வந்துட்டு எல்லா ம் இப்ப நோத்துக்கு அப்டின்னு பாத் தீங்கனாக்க ஒரு பத்து சதவீதம் தா நம்ம நல்ல விஷயங்களே நம்ம எடுத்துக்க முடியு இப்ப சொல்லுவாங்க ஊடகங்கள் எல்லா சொல்லுவாங்க ஒரு ஒ ரோஜா செடி வளக்கணுமா ரோஜா செடியில முட்ட ஓட போடுங்க வெங்காய த்த போடுங்க பூ பெருசா பூக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க அப்டி கெடயாது பூ வந்து பூக்கும் தா அது வந்து சேவ தா ரோஜா செடிக்கி மு டை ஓடு ஆஹ் வெங்காய தோள் அப்டிங்கறது தேவைதா ஆனா வந்து அதுக்காக பூ வந்ததுக்கு அப்டியெல்லா அதையெல்ல வச்சதலா கெடையாது அதுக்கு தனியா உரமே வைக்கிறாங்க அத வாங்கி அவங்க போடுறாங்க ஏ அத சொல்ல மாட்டேங்கறாங்க ப ஊ பாத்தீங்க அப்டின்னா உங்க மனசு செடிகள் எல்லா வளக்கறது எப்டி வீட்ல தோட்டு தோட்டம் வளக்கறது எப்டி மாடிட்டு மாடி தோட்டம் வளக்கறது எப்டி அப்டின்னா வீடியோ றாங்க ஆனா அதுல சொல்லக்கூடிய விஷயங்க அப்டின்னு பாத் ஆஹ் நெறய ஊடகங்கள பாக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அ உங்க வீட்ல செடி வெச்சிருக்கிங்களா நீங்க வந்து ரோஜா பூ செடியில்ல முட்ட ஓ ட்ட போடுங்க ஆ வெங்காயத்தோள போடுங்க டீ தூளப் போடுங்க அப்டி சொல்றாங்க ஆனா அத வெச்சு மட்டு செடி வளரு அப்டின்றது நிச்சயமா கெடயாத் ஏன்னா அத நா பயன்படுத் துனதுனால இதோடய ஆ அதோடைய நன்மைகள் எனக்கு தெர்ல தீமைகள் எனக்கு தெரியுது அதாவது ப்போ ஒரு பிப்டி பர்சன்டேஜ் இது போடு போடறாங்க மீதி ஐம்பது சதவீதோ பாத்தீங்க அப்டின்னா கடைல வாங்கக்கூடிய உரங்கள்தா அதாவ்து த்தேன் ஆஹ் வயல் வயல் பருத்திகள் தெளிக்கக் கூடிய அந்த மருந்து வகைகள்தா அது வந்து இப் ரோஜா செடி வாங்கறோ கடலயே குடுக்குறாங்க ஒரு பேக்கெட் இருபது ரூபா முப்பது ரூபா அப்டின்ற மாரி அந்த கடைலே விற்பனை செய்றாங்க ஓ அந்த போல உரமு வாங்கி கொடுக்கறதுனாலதா செடி வளருது நம்ம வெறும் முட்ட ஓடு வெங்காய ஓடு இத மட்டு தெளிச்சிட்டு இருக்கோ அப்டினா செடி வளராதா வளருது அப்டின்னு கண்டிப்பா கெடையாது அத போல ஒரு ஒரு ஒரு ஒரு செயல்பாடு அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒர் தொழில் தொடங்குறோ அப்டிங்கும் பொழுது ஐந்து தொழில தொடங்கணுமே உதாரணத்துக்கு ஒரு பொ ஒரு பொடவ கட வைக்கிறோ அப்டிங்கும் பொழுது ஒரு பொடவ கடைக்கு நானு இங் பொடவ வந்து பத்தாய்ர்வாய் பொடவ எடுங்க அத நீங்க விக்கரிக்கே அப்படியே உங்களுக்கு இருவதாய்ர முப்பதாய்ர வந்துரு அப்டின்னு சொல்லாங்க அது கெடையாது ஏன்னா நா பத்தாயிறத்துக் பொடவ எடுக்றோ அப்டிங்குபொழுது ஒரு வாடிக்கையாளருக்கு எவ்ளவுக்கு நம்ம வந்து வச்சு லாபம் வச்ச விக் அதிகபட்சோ இருவது முப் முப்பர்ருவதா லாப வெச் விக்க முடியு அப்படி விக் மொழுது நம்ம போட்ட பத்தாயிரத்த பத்தாயிர எடுக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா அடுத்தது வாடிக்கையாளர் நம்மகிட்ட வரமாட்டாங்க நமக்கு வந்து ஒரு இருவது முப்பது ஐம்பது ரூபாய் வரைக்குதா நம்ம லாபம் வச்சு விக்க முடியு ஆ ஆனா சொல்லுவாங்க நீங்க நெறையா ஊடகங்கள பாத்தீங்கன்னா பத்தாய்ர்வாய்க்கு நம்ம முதல் போட்டம்னாக்கா இருவதாய்ற சம்பாதிக்கலா நீங் நீங் ஒருரூபா கூட நீங்க முதலே போட வேண்டா அப்ப பாத்திங்கன்னா நீங்க கோடி கணக்குல சம்பதிக்கலாம்பாங்க அப்படி எல்லா கெடையாது ஒரு கடைல இருந்து பொடவ அனுப்பறாங்க அத நம் ப்ப வந்து ஸ்டேட்டஸ்ல வைங்க அப்டின்னு சொன்ன வச்சத்துனால நமக்கு பண வருனு நிச்யமா கெடையாது ஏன்னா காரண அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ப க கடைல உள்ள நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு இப் இப்ப வாங்கறாங்க நம்ம வாடிக்கையர்கள் வாங்கறாங்கனாக்கா அது துணியோட தரம் அது எப்டி இருக்கு எல்லாத்தையு நம்ம எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புங்க அ பஸ்டே எடுத்து ஒர்ரெடத்ல சேவ் பண்ணி அவங்க வாங்கி ப்பாங்க நல்லால்ல அப்டினா அந்த வாடிக்கையாளரே நம்ம கிட்ட பேய்டுவாங்க அவங்கள்க் அவங்களுடைய சர்க்கிள்ல வரவங் ஒரு பத் த்து பேரும் நமக்கு வராம போயிருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து முதல்ல கட்டி பாக்கணும் எப்டி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பயன்படுத்தனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு நம்ம குடுக்க முடியும். அதனால எல்லா விஷயங்களையும் ஊடகங்கள் சொல்றது சரியானததாதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்பறது அப்படிங்கறத கண்டிப்பா தே தவறான செயல் அப்படின்னு நா சொல்லுவேன். ஆ இப்ப பாத்திங்க அப்படின்னா சில ஊடகங்கள் சொல்லுவாங்க பேய் இருக்கு அப்படின்னுவாங்க பேய் பேய்ங்கறதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு நா அதெல்லாம் ஒரு நடக்காத விஷயம் அது இல்லைங்களா? உங்கள்ட்ட நான் நெறைய விஷயங்கள் பேசி அப்டினு நெனைக்கறேன். மீண்டும் அடுத்த அழைப்புல நம்ம இதை பத்தி திரும்பவும் பேசலாம்
ம் கண்டிப்பா தோழி நன்றி
கத்தாதிடி
எ